கேங்ளா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க தோழி நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கந்தோழி இனிதே பொழுது எப்டி போனது உங்குளுக்கு
ஆ நல்லாதா இருந்ச்சு தோழி நீங்க உங்களுக்கு தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி தோச தோழி நீங்க என்ன தோழி சாப்ட்டீங்க
சாப்படா இப்பதா தோழி நானு என்னோட கணவரு தோச ஊத்தி குடுத்தாங்க ரெண்டு தோச
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
அதனால ரெண்டு பேரு சாப்ட்டுட்டுருக்குறோம் போ படுக்க போயிட்டாங்க தூங்க போயிட்டாங்க
ம் ம் ம் ம்
கொழந்தைங்கல்லா இப்பதா படுத்தாங்க
சரிங்க தூங்கிட்டே இருக்காப்புல தோழி அவருக்கு தட்டி குடுக்கனு அவரு தூங்கிட்டே இருக்காப்ல
ம் என்ன உணவு தோழி குடுத்தீங்க ப்ப நைட்டு
தோசதா தோழி யாருக்குமே இப்ப காலைல வந்து காலையிலுமே இட்லி தோச அப்டி அது குடு த்தாத சாப்ட்டுக்கறாப்புல
ம்
அ வேற எதாவதுன்னா கொஞ்சோ கஷ்டதா தோழி பூரிலா குடுத்தா கூட சாப்வாரு சப்பாத்தி குடுத்தாதா கொஞ்சோ கஷ்டப்படுறாப்புல மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்தி சாம்பார் வச்ச னால இன்னைக்கு காரக்கொழம்பு வச்சு அவரைக்கா பொரியல் பண்ணியிருந்தோ
ஆ
ஆ ஆ சாதத்துலயா காரக்கொழம்பு புடிக்கு ரொம்ப இந்த பூண்டு எல்லா ரொம்ப புடிக்கு அவருக்கு ஆ நல்லா அத எடுத்துக்கிட்டாப்புல இன்னக்கி வெஜிடேரியன் தோழி அசைவம் கெடையாது வேற சனிக்கிழமைங்கிறதுனால
ஓ அப்டியா தோழி சரி சரி நாங்க மதிய வெள்ல போயிட்டோ தோழி அதனால கொஞ்ச பிரியாணி சாப்ட்டுட்டோ
ஓ சரிங்க சனிக்கிழமையில சாப்புடுவீங்களா தோழி
சனிக்கிழம பிரச்சன இல்ல தோழி நா சனிக்கிழம விரதம் ன்று விரதன்னு ஒன்று கடைபிடிக்கறதே கெடையாது இந்த சனிக்கிழம நாட்கள்ல பாத்தீங்க அமாவாச கார்த்திக பிரதோஷ இது மூணு இருந்துச்சுன்னா சாப்ட மாட்ட மத்த நாள் எப்டியா இருந்தாலு சாப்ட்டுருவ தோழி
நானு ஏ பையனு சாப்டுவோ தோழி அம்மா வீட்ல வந்து சாப்ட மாட்டாங்க சனிக்கெழம ஃபுல்லாவே அதனால இதே ஒவ்வொரு நேர பெரிம்மா வீட்லேருந் து ஏதாவது நான்வெஜ் வந்தா நாங்க ரெண்டு பேருமே சாப்ட்டுருவோ
ம்
ம் அதனால இப்ப சாப்பல்ல
பரவால்ல பரவால்ல தோழி
ம் மதிய என்ன தோழி பிரியாணியா
ஆமா சிக்கன் பிரியாணி ஒரு இன்னொன்னு என்ன சாப்ட்ட ம் இறாலு தொக்கு
ஓ சரிங்க சரிங்க சரிங்க
அதுக்கு காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு அந்த கடையில சாப்ட்டோ நல்லாருந்துச்சு சாப் பாடு ம் செல கடைல ரொம் ரொம்ப எப்டி சொல்றது ஒரு மாரி கவுச்சி வாட அடிக்குது சாப்ட புடிக்க மாட்டேங்குது
ஆமா கண்டிப்பா நானு கூட ஒருவாட்டி ம் நா ஒருவாட்டி இந்த எனக்கு இந்த இது இறால் ரொம்ப புடிக்கும் அதனாலயே இறால் பிரியாணி சரி சமைப்ப ஆட்ரு பண்ணி சாப்புடுவோமேனு சொல்ட்டு ஹோட்டல் போயிட்டு சென்னனைல தா நெனைக்கிறே இறால் பிரியாணி வேணுன் கேட்டதுக்கு வந்து குடுத்தா ஆனா வந்து வெறும்லே அவிச்சி அப்டியே போட்டு வச்சிருந்து ம் அந்த மேரி இருக்கும்ல அந்த மேரி இருந்தது சாப்டவே முட்ல ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே புடிக் கில அப்டியே வச்சு ஒதுக்கியாச்சு இந்த மேரில்லா பண்றாங்கங்கிற ஹோட்டல்லல்லா
அத நீங்க சொன்ன இந்த இத இப்ப சொன்னன இறால் தொக்குன்னு இந்த இறால் தொக்குலையுமே என்ன பண்ணாங்க ப ச்சையா மஞ்சத்தூளு இஞ்சி பூண்டு பெசரி அப்டியே வேக வெச்சிருவானுங்க போல வேக வெச்சது பாத்தீங் கன்னா அந்த கிரேவிய ரெடி பண்ணிட்டு அந்த பிரான தூக்கி அதுல போட்டு வச்சிருக்கானுவோ அது மட்டு எனக்கு புடிக்கல ஃப்ளேவர்
ம் அப்ப ஏ ஏ நார்மலா ஹோட்டல்னாலே இப்டிதா பண்ணுவாங்களா
ஆமா அதுலயே பாத்தீங்கன்னா சிக்கனு வேக வச்சு அடுத் ததுதா மட்டன்னா மட்டன் சுக்கா
ஓ சேரி சேரி சேரி சேரி
வந்து த்ரீ இன் பர்ப்போஸ் ஆயிடுதுல்ல அதா மு ட்ட பிரியணினாலு அதுல உள்ள ரைஸ்தா எடுத்துக்குறா மட்டன் பிரியாணின்னாலு அதுல உள்ள ரைஸ்தா எடுத்துக்குறா சிக்கன் பிரியாணின்னாலு அதுல உள்ள ரைஸ எடுத்துக்கிட்டு பீஸ மட்டுந்தான வக்கிறா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நீங்க சொல்ற மாரி செல பேர் வந்து நம்ப இந்த மேரி சாப்டாததுனால நமக்கு பிடிக்கல தல பேர் வந்து வெளில வேல பாக்குறவங்க அவங்கல்லா பாத்தீங்னா இந்த மாரி பச்சயா தா சாப் புறாங்க அவுச்சு வச்சா அது அப்டியே சாப்பிட்றாங்க அவங்களுக்குலா தெரியில
தெரியலங்க விட நேரத்தோட ஆ அதா நேரத்தோடது ஒர்க்கோடது இருக்கறனால வந்து ஆ சாப்புடணு இது புடிக்குதா இன்னைக்கு சாப்பிடணு அது ருசியா இருக்கா தரமா இருக்கான்னுலா யாருமே பாத்து சாப்புடறது கெடையாது அவ்ளோதா இன்னைக்கு இத சாப்புறோ நாளைக்கு வந்து நம்ம இருக்க போற கா வருடங்கள வந்து நெனச்சி பாத்தோம்னா ஒவ்வொரு உணவு நம்ம எடுத் துக்குறது வந்து அக்கறயா எடுத்துக்கோ
ஆம்மா கண்டிப்பாதா
இல்ல நம்ம இன்னய நடைமுறைக்கு நேரத்துக்கு ஏத்த மாரி ஓடணு அப்டிங்கறத மட்டு மண்டயில இருந்துச்சுனா கெடைக்கறத சாப்டுதா போவாங்க
கண்டிப்பா தோழி நா நா பாத்த வரைக்குமே இந்த ஐ டி பீல்டா அதுலேல்லா இருப்பாங்கள எது கெடைக்குதோ அத சாப்டு போய்ட்டே இருக்கனு
நா நா பாத்தத அப்டி பாத்ருக்கே ஆனா முக்காவாசி வேல பாக்ரவங்க எல்லாருமே ஒவ்வொரு நேரோ எது கெடைக்குதோ அது சாப்டுட்டு போயிட்டுதா இருக்காங்க
ம்
என்ன பொறுத்த வரைக்கு நாளைக்கு என்ன தோழி எதாது ஸ்பெஷலா பண்ண போறீங்ளா
நாளைக்கு எதுமே பண்ணல தோழி இன்னைக்கே ப்ளான் பண்ணிட்டே அதெயு வேறென்ன ஆ நாளைக்கு கொழந்தைகல்லா வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அதுனால அம்மா வந்து என்ன கூப்டாங்க இங்க நான்வெஜ் எடுக்குறே என்னுடய பேரயு கூப்டாங்க ரெண்டு பேரு வாங்க சாப்டுட்டு கொழந்தைகளயு கூட்டு போலனு நா கொஞ்சோ ஒட ம்பு டயர்டா இருக்கா அதுனால நா வர்லன் சொல்லிட்டே அதுனால சரி நீ வரலனா பரவால்ல தம்பிய வர சொல்லு நா வந்து சாப்டுட்டு கொழம்பு குடுத்துறோ அப்பினு சொல்ட்டு சொன்னாங்க செரி நம்ம ரெஸ்ட் எடுப்போ அப்டின்ட்டு சமைக் சொல்லி அழைக்கு காலை உணவு மட்டு எதாது சாப்ட்டுட்டு ம் ம் ஒடம்பு எவ்ளவோ தண்ணி குடிச்சாலு தோழி நாக்கு வறண்டு வறண்டு போது
எதனால இந்த வெயில் தாக்கத்துனால அப்டி இருக்குமா
ஆமா ஆமா தோழி கண்டிப்பா இப்ப வெயில் தாகம்னு இப்பதா தோழி ஞாபகோ வருது எள்நி வாங்னெச்சே இப்போ புதுசா ஒன்னு சொல்லிருக்காங்க அதுலே கேள்விப்பட்டீங்ளா அ அது அது வந்து அது பாத் தீங்களா தோழி வெப்பமு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு மழயு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு ஆக மொக்கத்து வந்து ஒரு இயற்கை நிகழ்வுதா அது
ஆமா
ஆனா பாத்தீங்கனா ஆ ஆனா பாத்தீங்கனா ஒலகத்த அழிக்க போது
உம்
அத பத்தி என்ன தோழி நீங்க பாத்தீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எனக்கு சொல்லுங்க
பாத்தனா கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
ஓ ஆ நான் வந்து பாத்த தோழி அதிக வறட்சி காணப்படும் அப்டின்னு தா போட்டிருந்தன் நா பாத் த அதுவு நா எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் நவம்பர் முடியு அப்டி இருக்கும்னு போட்ருந்தா ஆனா மழ வந்து கம்மியா தான் இருக்குன்னு போட்ருந்தான் தோழி ஏதோ ஒரு செய்தி த்த இதுலதா நா பாத்தன் அது
ம் ஆனா இங்க எல்லாருமே சொல்றாங்க தோழி மழ வந்து அதாவ்து ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழ வந்து ஒரே நாள்ல பெயுங்கறாங்க அப்டி பெஞ்ச உலகோ ஒரே நாள்ல அழிஞ்சிருமொ அழிஞ்சிராதா என்ன தண்ணிலே இருந்து எல்லா ஆய்டுமே
அ அப்பிட்லா இருக்காத் தோழி ஆனா வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு ஊர்ல வெளிநாட் லதான் பலக்கு அங்க டயர்லா இருக்குல அதெல்லா கூடவே நல்லா ம் மெழுகு மாரி அப்டியே கரஞ்சு இது இதாயிடுதான் மெழுகு மாரி அந்த மேரி நம்மூர்லிம் வர வங்க இது இருக்கு சான்ஸ் இருக்கு அப்டின்னு தா சொல்லிந்தாங்க ஆனா நெறையாவே வறச்சி இருக்குனு தா போட்ருந்தாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றத் ரைட்டு தா ஏன்னா அந்த இலியன் வந்து என்னோட தோழி கூடோ சொன்னாங்க நா பாத்துட்டு சும்மா சர்வசர மாண்டு வுட்டுட்டே அப்ரோ உட்காந்து அத பாக்கும்போது பாத்தீங்கன்னா அது பஸ் டர்லயு அந்த ரெண்டு கடல் வந்து இணைக்கற இணையற எடத்துல வந்து அது வெப்பத்தோட வந்து ஹ தாங்க முடியாத பட்சத்துல இருக்கு தோழி அதாவது அலுமினியமே பாதீங்கன்னா அந்த ரோடு இல்ல உள்ள தாரல்லா உருகுது
ம் ஆமா ஆமா ஆமா ஒரு இதுதா ம்
உறுகுதியா பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு அவ்ளவு வெயல்லா நம்மளாலல்லா சத்தியமா தாங்க முடியாது அதே பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுகெள்லா பாத் பாத்தீங்ளா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேரோ பதிமூணு பேரோ அந்த வெயில்னால எறந்திருக்காங்க பாத்தீங்ளா இல்லயா
ஆமா ஆமான் தோழி அதுவும் பாத்த நானு ஆனா வ து இன்னைக்கு கொஞ்சோ இந்த ஊர்ல எங்க ஊர்ல தோழி இன்னைக்கு கொஞ்சோ ஏனோ வெயில் கா எதாவது தெரில வெயில் தெரில ஆனா காத்து ரொம்ப ஆடி ஆ இது பண்ணதுனால காத்தடிக்குதா அது எனக் தெரில ஆடி காத்து மாரி நல்லாதா இருந்துது
ம்
நேத்திக்லா ரொம்ப வெயில் தா தோழி ரொம்பவே வெயில்லு நேத்திக்லா தாங்க முடியல
ஆ வெயில் ஆனா முடில இப்ப சொல்றோல்ல அந்த வெயில்னாலே பத்தீங்கன்னா குளுர் சால்னோ போட்டுருக்கறோ அதுவே பாத்தீங்கன்னா வெப்பத்துல வெடிக்குதுன் சொல்றாங்க
ஆமா என்ன பொறுத்த வரைக்கு குளிர் சாதனோ போட்டுக்கிறோ தாங்க முடியாம அதுவே சூடுதா உங்களுக்கு ஆ அதுவே ஒத்துக்காதுதா ஆனா கொஞ்சோ வேற வழி இல்லாமதா போடுறோ இப்ப ஏ பையனுக்கே போடுறன்னா அவன் தூங்குற அவன் தூங்குனான்னா நா ஆஃப் பண்ணிடுவே ஏன்னா எனக்கு ரொம்ப குளுரு ஆனா இவரு என்னா பண்றாரு நைட்டு் ரெண்டு மணி மூணு மணிக்கு என்ன எழுப்பி போடு வேர்க்குதும்பாப்ல
ம்
இந்த மாரில்லா வேல பாக்குறாப்பல என்ன பண்றது வேற வழி இல்லாமதா போடுறோ நாங்களு
ஆப் பண்றதுலா தெரியுது தோழி இப்ப ஒண்ணு
ம் தெரிதுனால அந்த வேருக்கு வேர்வ வந்துருதில்ல திரும்பியு அதனால போடு அப்டிங்கறாப்ல நா என்ன பண்றது ஆனா வந்து கோல்டு அவருக்கு சளி எல்லாம் பு டுச்சா நா ஆற போடவே மாட்ட ஏனா வீசிங் இருக்கறதுனால ஒத்துக்காது ரொம்பவே ஆனாலுமே போடு போடுன்னு அழுதுகிட்டு இந்தமா நல்லா வேல பாப்பாரு ரொம்ப தவிர்க்க முடியலன்னா போட்டு ஒடனே ஆஃப் பண்ணிடடுறது அவருக்கு
அதுமே இந்த அதான் இந்த இந்த வெயில்னால தோழி கொழந்தைங்களுக்கு வந்து என்னா பண்ணுங்க உப்பு கர சல் இருக்குல்ல அது ஆ ஓ ஆர் எஸ் பவுடர்ன்னு சொல்லுவாங்க ஆ ஓ ஆர் எஸ் பவுடர்ன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்லயே கெடைக்குது சப்போஸ் நீங்க வந்து கடையில கூட வாங்கனீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில என்ன பண்ணுங்க ஒரு பாக்கெட்ட கொட்டி கலந்து கம்பல்ஸ் சரி அத குடிக்க சொல்லுங்க ஏன்னா டிஹைட்ரே ஆகாம இருக்கு பாடி இல்லன்னா நீங்க என்ன பண்ணுங்க அதே பாட்டில்ல சப்ஜா சீடு, வெள்ளரிக்கா, கேரட்டு ஆ இன்னொன்னு என்னன்னா கத்திரிக்கா கேரட்டு ந்து கொஞ்சோண்டு லெமனு புதினா கொஞ்சோ அதுல வந்து து சப்ஜா சீடு
ம்
ம் அதே மாரி இது இது எல்லாத்தையுமே போட்டு என்னா பண்றீங்கன்னா
அ
ஃபர்ஸ்ட்டு தண்ணில ஊற வெச்சிருங்க ஊற வெச்சொன்னா கலர் மாரிருமல்ல க அ கலரு மாறுனதுக்கப்றோ அந்த தண்ணிய என்ன பண்ணுங்க எடுத்து வடிகட்டி குடுத்திருங்க
சோ சேடு ஓ சரிங்க தோழி என்னென்ன அ எலுமிச்சம்பழம், வெள்ளரிக்கா, ஆ சப்ஜா சீடு
ஆ சப்ஜா சீடு கொஞ்சோ ஆ புதினா
ஆ ஓகே செரிங்க செரி செரிங்க தோழி கண்டிப்பா தோழி அதுவு போடலாமா
ஆ போடலா தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி
அது போட்டீங்கனா அதோட ப்ளேவர் வந்து என்னன்னா ஆ பச்ச பச்சயா அறிஞ்சி போட்டு அத அப்டியே சாப்பல்லா பசங்களே சாப்
சாப்பல்லா ஆமா கேரட் லா
ம் இப்ப புள்ளைங்க வந்து என்ன பண்ணுது சில பிள்ளைங்களுக் எல்லா புடிக்காது கலர் சேஞ்ச் ஆயிட்னா சாப்பட மாட்டதுங்கல்ல
ம் ம் ம்
அதுக்காக சொல்றே வெறு வெள்ளரிக்கா மட்டு அறிஞ்சு போட்டு கொடுங்கள ம் அதுவே நல்லாருக்கு
சரிங்க தோழி சரிங்க அது கண்டிப்பா நான் பண்ணி குடுக்றேன் தோழி ஆனா இவருக்கு அதெல்லா குடுக்கணுந்தா ஆ கண்டிப்பா தோழி நன்றி தோழி